ஹலோ
ஆஹ் எப்டி இருக்கீங்க சிஸ்டர் நல்லா இருக்கீங்களா
நா ரொம்ப நல்லா இருக்கிறே நீங்க எப்டி இருக்கிறீங்க
ஆஹ் நல்லா இருக்கே பசங்கல்லா எப்டி இருக்காங்க
ஆஹ் எல்லாரு நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க வெக்கேஷன் விட்டுருக்காங்க இல்லையா அதனால ஊருக்கு வந்திருக்கிறோமா அதுதா எல்லார் கூடயு சேர்ந்து ஒரே ஆட்டம் வீட்டுக்கே வர்றதில்லே சாப்பிறதுக்கே நம்ம போய் கூப்புட வேண்டியது இருக்குது ஒரு க பால் குடிக்கிறதுக்கு கூப்புட வேண்டியது இருக்கு கூப்ட்டு கூப்ட்டு ட்டுதா எல்லா கொடுக்கணும் போல அவங்களா வீட்டுக்குள்ள வந்தோ இருந்தோ அப்டின்ல்லா இல்லே இங்க இது நம்ம ஊர்ல இருந்தோ அப்டின் சொன்னா அவுங்க என்நேர வீட்டுக்குல்லயே இருப்பாங்க இப்ப எல்லா ஆளுங்கள பாத்தோனே வெளியில ஓடிட்டாங்க எல்லா வெளியில விளையாண்டுட்டு இருக்காங்க
சரி சரி சரி இப்ப பசங்க எல்லாரு அப்புடித்தானே இருக்காங்க
ஆமா அ அதான் எனக்கே தோணுச்சு பேசாம ஜாயிண்ட் ஃபேமிலியா இருந்தா நல்லா இருக்கு போல ஏன்னா பசங்களு நல்லா ஜாலியா என்ஜாய் பண்றாங்க நம்மளுக்குமே ரொம்ப ஹோப்பியா இருக்குது எல்லா ஒர்க்கயுமே ஷேர் பண்ணி பண்ணலா அப்புடி இருக்கு போது பாத்தீங்கனா ஒருத்தர்கு உடம் சரியில்னாலு ஒருத்தர் வந்து அந்த வேலேய பார்த்துக்குவாங்க அப்புடிலா பாக்குபோது ஜாயிண்ட் ஃபேமிலி ரொம்ப நல்லா இருக்குமோ அப்டின்னு தோணுது நீங்க என்ன நினைக்கிறீங்க அத பத்தி
ஜாயின்ஃபேமிலி நல்லதா இருக்கு ஏனா நம்ம வந்து என்ன சொல்றது ஒரு ப்ராப்ளம்னா நமக்கு எல்லாருமே சப்போர்ட் சேர்ந்து சப்போர்ட் பண்ணுவாங்க அதே சமயத்துல வந்து என்ன சொல்றது ஹும் சப்போர்ட் பண்றத விட நம்ம ஒரு ஃபெஸ்டிவலா இருந்தாலு சரி ஒரு ஃபங் ர்ரா இருந்தாலு சரி எல்லாரு கூட்டா இருந்து சமையல் பண்ணுவாங்க நம்மளுக்கு வந்து ஹெல்புல்லா இருப்பாங்க அது ரொம்ப ஹோப்பினஸ்ஸா இருக்கு அதே மாரி தனிமையா ஒரு பீல் பண்ண மாட்டோ நானு ஜாய்ன் ஃபேமிலிலத இருக்க சிஸ்டர்
ஓ அப்புடியா ஏனா நா தனியா தா இருக்கிறே ஊருக்கு வந்தா செஞ்சோன்னா எல்லாரு ஏனா நம்மளுக்கு உள்ள சுச்சுவேஷன் அப்டி வெளியில போய் வேலே பாக்குறாங்க அப்புடின்னா நம்ம அங்கதா இருக்க வேண்டிதா இருக்குது ஊர்ல இருந்தா நல்லா இருக்குமோ அப்டின்னு தோணுது ஆனா குழந்தைங்க படிப்பு ஹஸ்பண்ட் வேலே இதெல்லா பாக்கும்போது நம்ம அங்கத இருந்தாகணுன்ற ஒரு சுச்சுவேஷன் ஏன்னா இப்ப இங்க இருந்தன் வச்சுக்கோங்க தாத்தா பாட்டி அத்தே மாமா எல்லாரு இருக்கு போது பசங்களு ரொம்ப ஜாலியா இரு றாங்க நம்மள வந்து தேடவே மாட் றாங்க எந்த ஒரு டிஸ்டப்பு பண்ண மாட்டறாங்க இதே இது தனியா இருந்தோ அப்டின்னு சொன்னா அவுங்களுக்கு என்ன அவுங்களுக்கும் வேற என்ன பண்ணுவாங்க நம்ம மட்டுதா கூட இரு றோ அப்புடின்றப்ப வந்து எதுனாலு நம்மகிட்டயே வந்து கேக்றது விளையாட நம்மளையே கூப்புறது கதை சொல்ல சொல்லி கேட்குறது அப்டின்னு நம்மட்ட கேக்றாங்க ஆனா இங்க வந்த உன தாத்தா பாட்டி கதை சொல்ல றாங்க அத்த இங்கேகூட்டு போறாங்க மாமா அங்க கூப்ட்டு போறாங்கன்னு சொல்ட்டு ஒரே ஜாலியாய் என்ஜாயோ என்ஜாய்பண்ண போது நம்மலுக்கு ரொம்ப பீலிங்கா இருக்கு நம்ம கொழந்தைங்கள ரொம்ப இந்த மாதிரி உள்ள இதெல்லா மிஸ் பண்ண வைக்கிறோமோ அப்டின்ற மாதிரி அது மாரி வந்து ப்பாத்தீங்கனா ஒரு ஹே தாத்தா பாட்டியோட அனுபவத்தெல்லா அவங்க சொல்லி ஒரு கதையா சொல்லும் போது குழந்தைங்களுக்கு வந்து ஒரு நல்ல விதமான அனுபவங்கள் வந்து வழிகாட்டுதல் வந்து கிடைக்குது ஆனா நம்ம அந்த மாரி கதை சொல்றதுக்கெல்ல நம்மளுக்கு டைம் இருக்க மாட்டது வீ வீட்டுல கொழந்தைங்கள பாக்க வேலைகளே பாக்க இதுக்குத நம்மளுக்கு வந்து டைம் சரியா இருக்குறதுனால நம்ம இதெல்ல வந்து பண்ண முடியல அது மாரி குழந்தைங்க ஒண்ணு கேட்டாங்க அப்புடின்னு சொன்னா இங்க அத்தன பேர் இருக்கிறதுனால அவங்க எது யாராச்சு ஒரு ஆள் வந்து பண்ணி கொடுத்துடுறாங்க ஆனா நம்ம வீட்டுல நம்மளையே எல்லா வேலைகளையும் பாக்குறதுனால அவங்க கேட்கறது கூட நம்மளுக்கு பண்ணி் கொடுக்க முடியல சில நேரம் பார்த்தீங்கனா டயடா இருக்கிறதுனால நம்மளே அவங்கள அப்றமேல் பண்ணித்தரேன் அப்டின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை தானே அமையுது
கண்டிப்பா கண்டிப்பா நீங்க சொன்ன மானிகுத இப்ப என்ன இங்கேயு கொஞ்ச ஃபங்க்ஷன் வைக்ககோ வெளியில எங்கேயு போறதா இருந்தா நா அத்த மாமா ட்டே கொழுந்த கொழுந்த ஒய்ப் ட சொல்லிட்டு போயிருவே நீ பாத்துக்கோமா என்ன ஹோம் ஒர்க் இருக்கோ படிக்க வச்சுக்கோ நா கொஞ்ச வெளியிலே போயிட்டு வர லேட்ஆயிடுச்சுன நீ பாத்துகோ அப்டினு அவளே பாத்துகிட்டு தோசை எதுவு ஊத்தி குடுத்துகிட்டு பிள்ளைகளே நல்லா பாத்துகிருவா நீங்க சொன்ன மானிக்கு நம் பிள்ளைகளுக்கு வந்து ரெம்ப சேஃப்டியா இருக்கு அதே சமயத்துல வந்து நமக்கு உடம்புக்கு கு முடியல அந்த அந்த பட்ச சுதுல வந்து நம்மள டேக்கேர் பண்ணி பாத்துகிடுவாங்க நம்ம ஃபேமிலியு பாத்துக்கிடுவாங்க சப்போர்ட் பண்ணுவாங்க ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு பிஸ் எந்த விதத்துலயுமே ந கா காசா இருந்தாலு பரவால்ல ஏதோ ஒரு இதுல நம்ம வந்து நழிவு அடைஞ்ச்சுனாலு அவுங்க வந்து நம்மள கை தூக்கி விடுவாங்க எனக்கு ரொம்ப புடிக்கும் ஜாயின் ஃபேமிலி எனக்கு வந்து எப்டின்னா எல்லாரு சேந்து இருந்து சாப்டணு சேந்து சமைக்க கணு சேந்து அது ஒரு ஹாப்பினஸ் நீங்களே பாருங்க தனியா இருக்கறது வந்து எப்டி இருக்கு ஒரு ரூம்ல தனியா நம்ம மட்டு இருந்தனா எப்டி இருக்கு திங்கிங்க் எவ்ளோவோ போகு சரிங்களா ஆனா அது அப்டி கடையாது
அந்த மாதிரிலாம் பல பிரச்சனகள வந்து நம்மளே நம்ம மனசுக்குள்ள யோசிச்சு யோசிச்சு யோசிச்சு சிறிய பிரச்சனயை கூட பெருசாக்கிருவோ ஆனா அது இப்ப எல்லாரு இருக்கிறாங்க அப்டின்னு சொன்னா ஆமாப்போ அவ்ளோதானே பிரச்சன இதெல்லா பாத்துக்கலா அப்டின்னு ஒரு ஆறுதல நம்மளுக்கு பேசும்போது நம்ம ஆமா அதை மறந்து அதை விட அடுத்த வேலைக்கு வந்து நம்ம போயிருவோம் அது மாரி நீங்க சொன்னீங்கல்லையா கொழந்தைகளுக்கு பாதுகாப்பு பாதுகாப்பு வந்து இந்த கூட்டு குடும்பத்துல ரொம்பவே இருக்கு ஏன்னா நாங்க இப்ப தனியா இருக்கிறதுனால எங்கேயாச்சு நா போனும் அப்டின்னு சொன்னா கொழந்தைகள உள்ள போட்டு தனியா விட்டுட்டு கூட்டிட்டு போ வேண்டிதா இருக்குது ஏனா யாரையு நம்பி பக்கத்துல நம்ம விடவு முடியாது அ அது மாதிரி நம்ம கூட கூட்டு போனா அந்த கொழந்தைங்களையு பாகக்கணு நம்ம எல்லா ஜாமா வாங்கணு அப்டின்னு சொல்றப்ப அந்த கொழந்தைங்களையு பாத்துக்கர முடியாது அதனால அவங்கள வீட்டுல போட்டு பூட்டிட்டு போக வேண்டியதா இருக்கு இதே இது ஜாயின் ஃபேமிலியா இருந்தோ அப்டின்னு சொன்னா இந்த விதமான பிரச்சனைகல்லா இருக்காது வீட்ல தாத்தா பாட்டி அத்தை மாமா இல்ல சித்தி சித்தப்பா யாராச்சு ஒரு ஆள் இருப்பாங்க அவுங்க பாத்துப்பாங்க நம்ம வேலைகள நம்ம நிம்மதியா பாத்துட்டு வரலா இப்ப அவுங்கள வீட்ல விட்டுட்டு போயிருக்க அப்டின்னு சொன்னா மே நா வெளில போயிட்டு வர்ற வரைக்கு எனக்கு ஒரு பய உணர்வு இருந்துகிட்டே இருக்கு ஐயோ கொழந்தைங்க வீட்ல என்ன பண்றாங்களோ இதெல்லா பண்ட்டாங்களா இல்லையா சாப்ட்டாங்களா இல்லாயா எடுத்து வச்ட்டு வந்தோமே அப்டின்னு சொல்லிட்டு அந்த தாட் தான் ஓடிக்கிட்டே இருக்கு நம்ம வாங்க போன வேல பண்ண போன வேலையை பாக்குறதவிட தெ இந்த தாட் வந்து எனக்கு ரொம்பவே இருந்துகிட்டே தா இருக்கு
கண்டிப்பா கண்டிப்பா அதே மாரி நீங்க சொன்ன மாரிதான் ஜாயிண்ட் ஃபேமிலின்னு சொன்ன உனதா எனக்கு நெம் வந்தது இங்க எங்க சொந்தக்காரங்க ஒருத்தங்க ரிலேஷன்ல வந்து ஜாயின் ஃபேமிலி தான் ஆனா அவங்க வீட்ல வந்து ரொம்ப உடம்புக்கு முடியாம ஆ ரொம்ப ஹாஸ்பிட்டல்ல வந்து படுத்து இருந்தாங்க அவங்களால எந்திக்கவே முடியல பையன் பையன வந்து பாகக்கவே முடில ஹஸ்பண்ட் வேலைக்கு போறாங்க அந்த சூழ்நிலில வந்து அவங்களுக்கு வந்து எப்டின்னா கேன்சர் சரிங்களா அப்போ அவுங்க அதுக்கான ட்ரீட்மெண்ட் போகும்போது அவங்களோட அந்த அண்ணாவோட அண்ணி அண்ணி அண்ணி அவுங்க தம்பி கொழந்தவங்க இப்படிதா அவங்கள பாத்துக்கிட்டாங்க அதுக்கப்பறோ ஒரு ஒரு கட்டத்தில வந்து என்ன சொல்றது அந்த அந்த ஒய்ஃப் அந்த லேடி வந்து இறந்தருச்சு ஆனா அந்த பையன் மூணு வயசு மூணு வயசு இருந்தாலும் அவங்க வந்து நல்லா அரவணைச்சு ஜாய்ண்ட் ஃபேமிலினால அரவணைச்சு தா பிள்ள மாறி பாத்தக்கிட்டாங்க ஏனா அவுங்களோட அம்மாவோட நனப்பு வராம அந்த பையன வந்து அவ்ளோ பாசமா பாத்துக்கிட்டாங்க இப்பவு லீவுன்னா உடனே அவுங்க சென்னையில இருக்கறாங்க லீவுனா நேர உம் லீவு நா நேர ஊருக்கு தா வருவோ இங்க வந்திருக்க எங்க பெரியமா வீட்டுக்கு வந்திருக்க எங்க சித் த்தி வீட்டுக்கு வந்துருக்கே ஆனா போகும் போது என்கிட்ட வந்து பேசுவா பெரியமா என் நானு பெரியமாதா உண்டு எப்டி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்டின்னு பேசுவா அவ்ளோ பாசமா இருப்பா எனக்கு நீங்க சொன்ன ஒன்னே ஜாயிண்ட் பேமிலி இல்லன்னா அவுங்களோட நெலம என்ன சொல்லுங்க
ஆமா கண்டிப்பா ஏன்னா அந்த மாதிரியான சுச்சுவேஷன்லல்லா இப்டி கூட இருந்தாங்கன்னா அவுங்களுக்கு எவ்ளோ ஒரு தன்னம்பிக்கையா இருக்கோ அது மாதிரி இப்ப வீட்ல வந்து பெரியவங்க இருக்குறாங்க அப்டின்னு சொன்னா அவுங்களயுமே நம்ம தனியா விட்டுட்டு போகவு முடியாது ஏதா ஒரு உடம்பு செரில செய்யல அப்டின்னு சொன்னா ஜாயின் பேமிலியா இருந்த கூட இருக்கறவங்க யாராச்சு பாத்துப்பாங்க வீட்ல யாராச்சு ஒரு ஆள் இருப்பாங்க நம்ம ஒரு பங்க்ஷன்கோ இல்ல வெளில ஏதோ ஒரு வேலைக்கு வெளில போ வேண்டியது இருக்குதான செய்யு அவுங்களுக்கு ஒரு தனிமை இல்லாம ஒரு ஆ ஒரு நல்ல வீட்ல ஆள் இருக்காங்க அப்டின்ற ஒரு பீலிங் வந்து இருக்கோ அது மாதிரி இப்ப இப்ப ஃபேமிலி பங்க்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம எந்த ஒரு டிரெஸ்ஸுமே எடுத்துக்கிற வேண்டியதில்ல ஆளுக்கு ஒரு வேலைய பாக்கும் போது அந்த வேல வந்து வேமாவே முடிஞ்சிடு பங்க்ஷனையு ஒரு சிறப்பா நடத்துறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமா ஏற்படுத்து அது மாதிரி இப்ப கூட்டு குடும்பமா இருக்க போது ஒற்றுமை வந்து ரொம்பவே அதிகரிக்கு செரி ஓகே இது நம்ம அக்கா தானே விட்டு குடுத்து போலா இது நம்ம தங்கச்சி அப்டின்ற ஒரு ஒற்றுமை அதிகரிக்கு அது மாரி நம்ம குழந்தைகளுக்குமே அந்த பழக்க வழக்கங்கள் வந்து கண்டிப்பா வரதா செய்யு ஏன்னா நம்ம என்ன சொல்லுவோ இப்ப சின்ன பிள்ளைங்கன்னா சண்ட போடு ஏ அது நம்ம அக்கா அடிக்க கூடாது அது நம்ம அண்ணா அப்டிலா இருக்கணு அண்ணான்னு கூப்புடணு அப்படின்ற ஒரு இது சொல்ல போது அந்த கொழந்தைங்களுக்கு வந்து ரொம்பவே ஒரு அ ஒற்றுமை உணர்வு வந்து அதிகரிக்கோ
கண்டிப்பா கண்டிப்பா நீங்க சொல்ற மாரி தா அதே மாரி விட்டு குடுக்கற பக்குவமு ஜாயிண்ட்பேமிலில இருந்து தா வரும் ஹேரிங் வரோ அந்த மாரி வந்து ஜாயண்ட் பேமிலி இருந்தா இந்த மாரி பழக்க வழக்கங்கெல்லா வரோ அதே சமயத்துல நீங்க ஒண்ணு சொன்னிங்கல இப்போ எங் எங்க எங்க ஊர்ல ஒரு ஃபெஸ்டிவல் வந்துச்சு டென் டேஸ் அந்த ஃபெ திருவிழா அப்ப இருக்கபோது நாங்க அப்படிதா ஏன்ன இருபது இருபது இருபத்தஞ்சு பேர் இருந்தோ அப்டி இருக்குபோது நம்மளால இருபத்தஞ்சு பேத்துக்கும் சமைக்க முடியாதுலா ஆனா ஒவ்வொருத்தங்கள ஒவ்வொரு நீ நீ பச்சடி வை நீ காலைல டிஃபன் பண்ணி தோ நா மதியோ லன்ச் பண்ணிக்கற நைட் இப்டி பண்ணிக்கிற அப்டின்னே நாங்க எல்லாரு சேந்து சேந்து பண்ணுனோ அப்போ வந்து இந்த மாரி சேந்து பண்ணபோது கொழந்தைங்க பாக்கும்போது என்ன மனப்பான்ம ஏற்படுது அப்போ சேந்து இருந்தா எல்லாமே நல்லதுதா நமக்கு வந்து ரொம்ப நல்லபடியா வாழுவோ அப்டின்னு ஒரு எண்ண தோணு தெரிமா எ பசங்ககிட்ட சொல்லுவே எப்போமே சேந்து இருந்தா மட்டு தா கைய கையை வெச்சு சொல்லுவே ரெண்டு கை தட்ன தா சத்த வரோ அதே மாரி ஒற்றுமையா இருந்தா தா வாழ்க்கைல முன்னேற முடியுனு எ பசங்ககிட்ட சொல்லுவே அதுக்கப்பறோ மறுநாள் ரெண்டு கிடா வெட்னோ ரெண்டு கிடாவு வெச்சு ஆள் வெச்சு பண்ணோ ஆ சமையலாள வெச்சு பண்ணல நாங்களே தா எல்லா பண்ணனோ நாங்களேதா எல்லா அஹ் பரிமாறது எல்லாமே நாங்க தா பண்ணோ அப்போ எப்டி இருக்கு சொல்லுங்க
ஆமா கண்டிப்பா இந்த மாதிரி பங்க்ஷன்ஸ்லல்லா எல்லாரு இருக்குபோது ஆளுக்கு ஒரு வேலையா பாத்தாங்கன்னா டக்குன்னு வேல முடிஞ்சிறு அது மாரி அந்த இதுல செலவு நம்மளுக்கு குறையிதில்லையா ஆள் வெச்சு பண்ணோனா அவுங்களுக்கு சம்பளோ குடுக்கணு எல்லா பண்ணணு அது இல்லாம நம்மளுக்கு பணத்த சேமிக்கிறதுக்கு இங்க நெறைய வழிகள் வந்து இருக்குது ஏன்னா ஆளளுக்கு ஒவ்வொரு வேலைய பாத்தாங்கன்னா எந்த வேலைக்கு ஆள் தேவயில்ல நம்ளே நம்ம வீட்டு வேலைகள எல்லா பாத்துக்கலா அது மாரி நீங்க சொன்ன மாரி கொழந்தைகளையு ஒரு நல்ல அன்போட ஒழுக்கத்தோட ஒரு பண்புகள வளர்க்கறதுக்கு வந்து இந்த கூட்டு குடும்போ ரொம்பவே உதவியா இருக்குது விலா யோசிக்குபோது நறைய அதுல ஆனா கூட்டு குடும்பத்துல நறைய சவால்களு இருக்குது இருந்தாலு எ அந்த இது வந்து நல்லா அந்த அமைப்பு வந்து நல்லா இருக்குனு நா நெனைக்கிறே ஏன்னா சவால்கள்ன்னு பாத்தீங்கன்னா அதுலென்னா எல்லாருமே வந்து ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க சில கருத்து வேறுபாடுகள் வந்து கட்டாயமா இருக்கதா செய்யும் ஒவ்வொருத்தர் நனப்பாங்க நம்மளுக்கு தனிப்பட்ட சுதந்திரோ வந்து இல்ல அஹ் குறைவா இருக்குது அப்டின்னு நொனப்பாங்க ஏன்னா நறைய எடத்துல அந்த டவுன்ல இருக்கிறவங்க எல்லா பாத்தீங்கன்னா அவுங்க தனிமைய கொஞ்சோ விரும்பறவங்களா இருக்கலா அப்டிலா இருக்குபோது கொஞ்சோ கஷ்டமா இருக்கோ எல்லாரோட தேவைகளையு வந்து அவுங்க பூர்த்தி செய்வுறதுன்றது வந்து கொஞ்சோ கடினமான விஷயமா தா இருக்கூ இப்ப நம்ம கொழந்தைங்களே இருக்காங்க நம்ம வீட்ல காலைல டிஃபன் பண்றோ அப்டின்னா ஒரு ஆளு இட்லி வேணுன்னு கேப்பாங்க ஒரு ஆள் தோச வேணுன்னு கேப்பாங்க அந்த மாதிரி ஒரு கூட்டு குடும்பன்றப்ப நாலஞ்சு பிள்ளைங்க இருக்குபோது அவுங்களுக்கு என்னென்ன தேவையோ அதை பூர்த்தி பண்றது கஷ்டமா இருக்கோ அவுங்களோட தேவைகள புரிஞ்சுக்கறதுன்றது ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயமா இருக்கு அத மட்டு கொஞ்சோ டேக்கேர் பண்ணி வந்துட்டோன்னா இந்த ஃபேமிலியில உள்ள சந்தோஷோ வந்து வேற எதுலயுமே இருக்காது
கண்டிப்பா கண்டிப்பா நீங்க சொல்றது கரெக்டு தா ஸ்த் தோழி அதே மாதிரி அதுல சால்வ் பண்ணிடலா பிரச்சன கடையாது நம்மள பாத்து அவுங்களு பழகிருவாங்க சரிங்களா
அதுதா சொல்ற அத மட்டு டேக்கேர் பண்ணி வந்துட்டோன்னா இந்த பேமிலில உள்ள சந்தோசமாறி வேற எங்கையுமே
கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா
ஓகே எனக்கு கொஞ்சோ வெர்க் இருக்கு நா முடிச்சுட்டு கூப்புட்ற ஆ ஓகே பாக்கலா பாய்
பாக்கலா பாய்